தோழி எப்டி இருக்கீங்க
வணக்கம் தோழி நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க சாப்டாச்சுங் ஆ சாப் ட்டாச்சுங்க
என்ன சாப்டீங்க தோழி
என்னங்க தோழி
என்ன சாப்டீங்க
பூரி
செரிங்க தோழி ஆ தோழி தோசை சாப்ட சொட் தோழி தோசை காரசட் னி தோழி
ஆ செரி செரிங்க இப்ப பாத்தீங்கனா நம்ம இப்ப இருக்க காலகட்டத்துல நம்மளுக்கு டைம் பாஸ் பண்ணணு அப்டிங்கற அப்டினா நம என்னென்ன வெல்லாம் பண்ணலாம்
தோழி நான் வந்து டைம் பாஸ்னாலயே எங்க பேபி தான் சொல்லுவேன் எல்லாமே பேபி கூட டைம் பாஸ் போயிடுதா அதனால வந்து பேபி தான்
ஆ உங்களுக்கு எப்படி புள்ளன் அண்ட் ஃபுல் வீட்லயே இருக்கும் போது ஒரு டயம் ஏதாவது வெளியே போகணும் அப்படிங்கற மாரி எல்லாம் எதுவும் தோணாதுங்களா
ஸ்டாடிங்ல எல்லாம் தோனும் தோழி இப்ப எல்லாம் பேபி வந்ததுக்கு அப்புறம் அது தோன மாட்டேங்கிது வீட்டுல இருக்கிற ஒர்க்கே போய தா சோ பாப்பா ஸ்கூல்கு அனுப்புறது பாப்பா யூகேஜி பாப்பா வேன் ஏத்தி விட்ற வரையுமே க கஷ்டமா தா இருக்கு கால்ல மார்னிங்லா
ம் சரிங்க
காங்கள அவுங்களு ஃபுல் டைம் பாத்துட்டு அவு கூட டைம் அப்டியே போய்டுதா
ம் ம் சரி சரிங்க
எடையில
ரெண்டு பாப்பாங்களா
ஆம் தோழி
ம் அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப் அப்ப வீட்லயே வெச்சி செஞ்சிருவாங்க
ஆமாங் தோழி ரொம்ப கஷ்டொ வெளிய எங்கயு நவ்ர முடியாது
நீங்க இந்த மாரி நெனச்சதுண்டா நம்ம வந்து வீட்ல எந்த வேலையு செய்யாம ஜாலியா ஒரு ரெண்டு நாள் வந்து வெளிய போயிட்டு வர்லா அப்டிங்கிற மா ஏதாவ்து நெனச்சிருக்கீங்களா
ஒரு டைம்ல நெனப்ப ம் பாப்பாலா ஆ நம்ம மட்டு தனியா ஹஸ்பண்ட் யாருமே இல்லாம தனியா ஒரு எடத்துல போய் சுத் போகணு தனியா போகணு அப்டின்ற மாரில்லா நெனப்ப ஏனா எனக்
ம்
இந்த மாரி இல்ல தோழி கொஞ்சொ மாறிக்கிட்டே இருக்கு எப்டி சொல்றது ம் எந்த நேரமு வீடு பிள்ளைங்க ஹஸ்பண்டு அத்த மாமா அப்டியே போயிட் ருக்கறதுனால கொஞ்சொ நமக்கு தனியா கொஞ் ஆ எடம் கே கேப் கெடச்சா நல்லா இருக்குல்ல
ஆ கண்டிப்பாங்க நீங்க இப்போ வந்து அத்தப் அத்த மாமா கிட்டவல்லா கொழந்தைங்க இருக்க மாட்டாங்க அம்மா வேணு கண்டிப்பா ம் நீங்க விட்டு பழக்கி இருங்க
அவங்க போக மாட்டாங்க தோழி
ம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் எ குழந்தையுமே அப்படிதான் இருந்தாங்க ஆனா இப்ப அப்படியே கொஞ்சோ சொல்லிட்டு போனோம்னா அப்புறோ செரி சொல்லி அப்புறோ அப்படியே கொஞ்சோ கேக்க ஆரம்பிச்சாங்க அப்புறோ அப்படியே இருந்துட்டாங்க இப்ப இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோலி அப்படிங்கும் போது அத்த கிட்ட விட்டுட்டு போயிருவே அப்ப கம்முனு தான் இருப்பாங்க ஆனா அதே சமயம் எங்க வீட்டுக் காரு இருந்தா பிரச்சனேயே இல்ல நா வா அம்மா வேண்டவே வேணா தேவையே இல்ல அந்த மாதிரி தாங்க அவப்ப ஒரு பெறந்து ஒரு வருஷத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அப்பாதான் வேணும் அப்படிங்கற மாரி இருந்தாங்க அப்ப நான் வெளியே எங்காவது போகணும் அப்படின்னு நெனச்சா கூட போயிக்கலா உனக் பிரச்சன இல்ல அந்த மாரி தாங்க இருந்துச் ச்சு எங்க படத்துக்கு அந்த மாதிரி எல்லா எது ஏதாவதுகு போவீங்களா இப்ப புது படம் அந்த மாரி எல்லா ம்
ரிப் இப்பனா வெளிய எங்கே போனது இல்ல
எப்படி குழந்தைங்கள கூட்டிட்டே போயிருவீங்களா படத்துக்கு
ம் ஆமா தோழி பாப்பா ஆமா தோழி பாப்பா கொஞ்சோ அந்த தேட்டர்ஸ் சவுண்டனால கொஞ்சோ பயப்படுவாங்க அதுவும் குட்டி பாப்பா ரொம்ப பயப் ப்படுவாங்க
ஓ செரி செரி
அதான் கொஞ்சோ போறதில்ல இப்போதைக்கு
உம் செரிங்க செரி நம்மளுக்கு அதுக்குத்தான ஏ இணையதளத்துல ஏதாவது ஒரு ஒ ஓ டி டி அந்த மாரி எல்லா இருக்கு அதுல நம்ம ஏதாவது பாத்துக்கலா இப்பதா கொஞ்ச சீக்கிரமாவே வந்துருதுங்க
நாமா தோழி இப்ப வந்து ஒரு படம் நம்ம தியட்டர்ல பாக்கல கூட ஒரு டென் டேய்ஸ் கழிச்சி மொபைல்ல தியேட்டர்ல பாக்கற அந்த மாரி இருக்கா தோழி
இருக்காது ஆம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வா அ அப்ப இருக்க படத்தை விட இப்போ இருக்க படங்க எப்படி இருக்குன்னு நீங்க நெனைக்கிறீங்க
ம் தோழி எனக்கு நான் ஒரு விட் விஜய் ரசிகர் அப்படின்னல்ல விஜய் படம்னா ரொம்ப பிடிக்கும் நான் போய் பாப்பே
ஓகேங்க
அப்டியே போயிட்டு இருக்கு அதிகமா வந்து வேறு பட க்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னான்னு தெரியல
ஆ சரி சார்
முக்கியதுவம் கொடுப்பே
சரி சரிங்க என்னன்னா அப்ப இருந்த காலகட்டத் பத்துல வந்து ஒரு படம் பார்த்தோம்னா அதுல ஒரு மெசேஜ் கண்டிப்பா இருக்குங்க கடைசியா வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு மெசேஜ் இருக்கு அந்த படம் எதுக்காக பாத்தோ என்ன அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படிங்கற மாரி இருக்கும் ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா படம் பாத்தோன்னா அடுத்த நாளே அது வந்து அதனோட கதையே மறந்தடறோ அதுல ஒரு கதையுமே இல்ல இப்ப பாத்தீங் ம் இப்போ என்னன்னா வாரத்துக்கு ஒரு பத்து படமாவது ரிலீஸ் பண்றாங்க அந்த இதுல லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ம மன்த்துக்கு எவ்ளோ படம் அப்படிங்கின் பாக்கும்போது ஒரு பதினஞ்சு படமாவது வந்துருதுங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த படம் வந்து நல்லா நம்மளுக்கு கருத்துள்ள படம் எந்த படம் வந்து நம்மளுக்கு தேவையானது அப்படிங்கிறத நம்ம செலெக்ட் பண்றதுக்கே முடியலங்க
தோழி எத்தன புது படம் பாத்தாலுமே நம்ம பழைய படம் பாக்கற மாரி இருக்காது தோழி
அ கண்டிப்பாங்க.
வந்து பழயப்படத்துல தான் நல்லா இருக்கு அதிகமா வந்து இப்ப படங்கள் மா எப்படின்னா மாத்தி மாத்தி
ஆஹ்
பிடிச்ச மாதிரே தானே பண்றாங்க இப்பெல்லாம் குடும்பத்து படன்றது அதிகமா
இல்ல ஆஹ் கண்டிப்பாங்க
அப்படின்னுல்ல ந்து நம்ம அவங்களுக்கு பிடிச்ச படம் தான் அவங்க பண்றாங்கள தவிர மக்கள் எதிர்
இதே ஆஹ் கண்டிப்பாங்க அது அது நீங்க சொன்னீங்களே அது கரெக்ட்டு தான் ஆனா அப்படியே ப ன்னனாலும் நம்ம அந்த கத வந்து நம்மளோட மைண்ட விட்டு சீக்கிரமே போற மாரிதான் இருக்கு ஒரு நம்மெல்லாம் அப்ப வந் உம்
கார்த்திக் நடிச்ச படம்
என்னங்க
நம்ம வீட்டு பிள்ளை
ஆஹ் ஆஹ் பாத்துருக் க்கேனா
கார்த்திக் நடிச்சிருப்பாங்கள்லே அதெல்லாம் குடும்பத்து படம் தோழி அதெல்லாம் நல்லா இருக்கும் ஸ்டாட்டிங் அந்த உடையல பைவ்ஹண்டர்ட் வாங்குனாங்க தீபாவளில தான் ஓப்பன் பண்ணாங்க
சரிங்க
எயிட் ஹண்ட்ரட் வாங்கனாங்க
உம் ஆஹ் அந்த மாரி ஒரு சில படங்களும் எடு இருக்கறாங்க ஆனா அஹ் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நூத்துக்கு ஒரு ரெண்டு படம் மூணு படம் ஒரு அஞ்சு படம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வருது மித்த படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கதையே புரியாத மாதிரி இருக்கு சில டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தையே ஒரு வாரம் பாக்குற மாதிரி இருக்குங்க ஒரு அரை மணி நேரம் பார்த்தோம்னா தூக்கம் வந்துடுது திரும்ப படுத்துடுறோம் அடுத்து பார்க்கும்போது ஓ இந்த கதை இதுலயா இருக்கு அ அப்படிங்கற மாதிரி தான் இருக்குங்க இப்ப இரு பிறப்படங்கள்
எனக்கு அதிகமா ரொம்போ புடிச்ச படோ வந்து இந்த பேய் படம் இந்த சாமி படம்
ஆ நானு அந்த மாரி பாப்பேங்க நான்
சின்னபாட் பாப்பே ஆனா நைட்ல பயப்புடுவே
நா பயப்படவல்லா மாட்டேங்க ஆனா த்ரில்லிங் மூவி அந்த மாரி சஸ்பென்ஸ் வெக்கிறது அந்த மாரி படமெல்லா பாப்
கண்டிப்பா தோழி ஜஸ் சின்னப்பா பே ஆனா பயந்துட்டுவே
ஆ ஆனா இப்ப வர்ற படங்கள்ல முக்காலூ அப்படிதா எடுக்குறாங்க ஆனா என்ன ஒரு கதைய கொண்டு போறக்கு தெரியமாட்டேங்குதா இல்ல என்ன எதுக்காக எடுக்கறாங்கங்கிறதே தெரியாம போயிருது
உங்களுக்கு தெளிவா படம் அது நல்லா போனா இன்னூ நல்லா போகுனேனா
ம் அதாங்க இல்லங் ஆ ஆமாங்க அப்றோ பாத்தீங்கன்னா மக்களூ ஃபஸ்ட் டைம் பாக்கப் போம்போது எப்டியூ இது நல்லாருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு இதுலயே போயிருவாங்க எப்டியோ ஒன்னு அப்றோ பாத்ததுக்கப்றோந்தா தெரிய போகுது படோ என்ன இப்டி எப்டின் சொல்லி எ
ஆமா தோழி
இப்ப நெறைய பேர் பாத்தீங்னா அப்டிதா போய் ஏமாந்துருக்காங்க
ஆமா தோழி உண்
அதுவூ குடும்பமா போவும்போது பாத்தீங்கன்னா இன்னமே நறைய எமாற்றங்கள் தா வருது ஆமா செரி என்னன்னா குடும்பமா போவும்போது பாத்தீங்கனா கண்டிப்பா ஒரு ஒரு எதிர்பார்ப்போட போவோ இந்த மாரி நம்மளுக்கு நம்ம அ திசியமாதா போவோ குடும்பத்தோட போறது இல்லனா அவங்கவுங்க இப்ப எல்லா தனித்தனியா போயிகிறாங்க அவுங்க ஃப்ரெண்ட் கூட இவங்க ஃப்ரெண்ட் கூட இந்த மாரிதா போய்கிறாங்க ஆனா நம்ம வந்து நம்ம வைஃப கூட்டிட்டு போகணு அப்டின்னு நனைச்சு யாருமே கூட்டிட்டு போறது கெடையாது
கண்டிப்பா தோழி ஏனா அதல்லா அது மேரேஜ் லைஃப்ஸ் ஸ்டார்ட்டிங்ல தா தோழி அப்டிலா கூட்டிட்டு போவாங்க அது கொஞ்சோ வந்து மந்த் ஒன் இயர் ஆயிடுச்சுன் வச்சுக்கோங்கலே அதபத்தி கண்டுக்க மாட்டாங்க
ஆ கண்டிப்பாங்க அப்ரோ அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தா முக்கியோ அப்டிங்கற மாரி போயர்றாங்க நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பட்டொன்று குடிக்கறது இல்ல செரி நம்மளு வெளிய போயி நாலு எடத்துக்கு போகோணு அப்டிங்கற ஒரு ம் அப்பிடின்னு நம்முளு நெனைப்போ அது வந்து அவங்களுக்கு புரியறது இல்ல
அலோ பண்ண மாட்டாங்க வெளியே போகர்துக்கே மொதுல அலோ
ஆ ஆமாங்க ஆ யார் குழந்தைங்கல யாரு பாத்துக்கிறது ஒரு இல்ல நம்ம ஒரு ஒரு நாள் வந்து வெளிய போறோ அப்டின்னு சொன்னாலே குழந்தைங்கள யாரு பாத்துக்கறது அப்படிங்கறாங்க ஆனா வர் ஷ ஃபுல்லா நம்ம தா பாத்துக் கறோ ஆனா இருந்தாலு பாத் திங்கன்னா வெளியே போகும்போது யார் பாத் துக்கறது அப்படிங்கற ஒரு கொஸ்டின் வந்து நிக்குது
கண்டிப்பா தோழி
பண்ண மாட்டேங்கிறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நம்ம எல்லா விஷயத்திலயுமே அட்ஜஸ் பண்ணி ட்டு தா போவோ அட்ஜஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப் பா தோனுது தோழி ஒங்களுக்கு மெடிக்கல் நா புடிக்குமா செடிகள் வளர்க்க புடிக் குமா
ஆ கண்டிப்பாங்க தோழி
செரிங்க தோழி அப்டி செடி வளர்க்கணுனு நெனச்சீங்கனா எந்த மாரி செடி வளர்ப்பீங்க
நன்றி நம்ம வேணா அடுத்த பதிவுல அத பாக்கலாங்க
சரிங்க தோழி நன்றி தோழி உஹ